ஹலோ
ஹலோ சொல்லுங்க
ம் சொல்லு இந்தா சும்மாதா இங்க திடீர்னு ஒரே மழ பயங்கர மழ எதுக்குன் தெர்ல நல்லாதா இருந்தது கிளைமேட்டு திடீர்ன்னு பாத்தா இப்டி மழ பெஞ்சிட்ருக்கு இங்க அதனால அத ஒக்காந்து பாத்துட்ருந்தே சேரி அப்டின்னு ம்
சேரி சேரி அதாங்க ஒவ்வொருத்தருக்கு காருங்கிறது எயிமு அ வாங்கி போணு அப்டின் சொல்றது அதுவு இந்த கோடிக்கணக்கான காரண நா பாத்தா எப்புட்றா ஆனா எப்டிங்க இது சம்பாதிக்கிறாங்க ஒன்னுமே புரிய மாட்டிக்குது ஒவ்வொருத்தங்களையு பாத் தா கோடி கணக்குல ஐயோ எப்டி இதெல்லா ஒரு வேள இப்ப இந்த தாத்தா சொத்து அந்த மாரிலா இருக்குமோ
அததா நானு எ ஹஸ்பண்டு நெனப்போ இவங்கெல்லா எப்புட்றா சம்பாதிக் க்கிறாங்கெ நம்ம ஒரு கடைக்கு போனா நூறுபா எரநூறு ரூவாய்க்கு யோசிக்கிறோ அவங்கெ ஈஸியா ஒரு கடைலலா பாத்தா ஒரு ஒருச்சு ஒரு கேக்கு வந்து எரநூறுவான்றாங்கெ ஆனா அத ஒக்காந்து ஒரு நாலு பேர் சாப்புட்றாங்கெ அந்த எடத்துல ஒரு பெரிய குடும்பமே சாப்புட்லா அந்த மாரி அப்றோ அந்த ஹோட்டலுக்குலா போனா நம்மதா வந்து ஐயோ இது என்ன வெல அது என்ன வெலன் பாக்குறோ ஆனா இங்கெல்லா பாத்தா எல்லாரு அவ்ங்க பாட்டுக்கு என்னென்னமோ ஆர்ட்ரு பண்றாங்க என்னென்னமோ சாப்புட்றாங்க எப்டி பாத்தாலு அவ்ங்க பில்லு ஒரு மூவாயிர் ரூவா வந்துருது நம்ம ஒரு ஆயர்ரூவா வந்தா கூட ஐயயோ ஆயர்ரூவா வந்துருச்சே அப்டின் நெனைக் க்குறமே இவ்ங்களா என்ன சம்பாதிக்கிறாங்கன் தெரியில அப்டின்னு
அதா அதா எப்டிதா சம்பாதிச்சு இப்பிட்லா பண்றாங்கனே எனக்கு தெர்ல நானு ரொம்ப யோஸ்ச்சுட்டே இருப்பே நேத்துலா பாக்குறே என்னடா ஜிம்ம பாரு ஏ எப்டி இதெல்லா வெக்கிறாங்க எவ்ளோ காசு ஆகு அப்டினு பாத்து ட்டே வாரே அப்ப இதோட ஓனர் யாரு அப்டின்னா பாத்துட்டேருப்பே ம் இந்த ஓனர் வந்து எப்டி ஒரு வேள அப்பாவோட சொத்து தாத்தாவோட சொத் அந்த மார்னா இருப்பாங்களா அப்டினா யோசிப்பே
அதா நானு சில நேர எ ஹஸ்பண்ட் ஐ டி ல இருக்காங்களா இந்த ஐ டி ல இருக்க படங்களெல்லா பாத் தா ஃபஸ்ட்டு ஐ டி க்கு வேலைக்கு போம்போது இருவதாயரூவாய்க்கு வேலைக்கு போவாங்க அப்டியே பாத்தா எம்பதாயிரோ ஒரு லெட் ச்ச ரெண்டு லெட்ச மூணு லெட்சம் ஒரு மாசத்துக்கு மூணு லெட்ச சம்பள ஃபாரினுக்கு போயிருவாங்க நா அதா கேப்பே நீங்களுந்தா இதே ஐ டி ல பெரிய கம்பெனில தா இருக்கீங்க ஒரு முன்னேற்றமு இல்லயே எப்டி இந்த படங்களெல்லா மட்டு மூணு லட்சம் சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு ரெண் இருவது லச்சர்வா சம்பளோன்றாங்க அப்போ ஒரு ஒரு மாசத்துக்கு ஒன்ற லச்சர்வா ரெண்டு லச்சர்வா சம்பளமா எப்டி அவங்கலா வாங்குறாங்க எப்டி நம்ளால முடிலப்பா அப்டி கேட்டுட்ருப்பே தெரிலையே என்ன பண்றாங்கன்னு தெரிலையே அப்டிம்பாங்க அதே மாரி எதாது ஒரு எடத்துக்கு போனா கூட அவங்க வச்சிருக்க கார்லா பாப்போ ஆ
ஹலோ ம் சொல்லுங்க சொல்லுங்க
இப்ப சொல்லுங்க
அதா வந்து எப்டி சம்பாதிக்கிறாங்கன்னே தெரில எப்டியே சம்பாதிச்சிர்றாங்க நமக்குதா ஒரு வேள நம்ம நியாயமா இருக்கமா என்ன ஆனா சில பேர் அதெல்லா பாக்க மாட்டாங்க தா சம்பாதிச்சா போது என்ன வேணாலு பண்ணுவாங்க அந்த மனசு நமக்கு வரமா வராது அப்டி நம்ம அடுத்தவங்கள வந்து கஷ் ட்டப்படுத்தணுனு நெனைக்க மாட்டோ எப்போதுமே சில பேர் கஷ் கஷ்டப்படுத்தணுனு நெனச்சி கஷ்டப்படுத்தி சந்தோசமா வாழணுனு நெனப்பாங்க ம்
ஆமாம் அது யார் என்னான என்ன நமக்கு லாப வந்தா போது நம்ளுக்கு கரெக்டா பண்ணா போது நம்ம பண்ணா போது நம்ம நல்லா இருந்தா போது ஆனா நமக்கு அந்த அந்த இது வந்து நமக்கு கண்டிப்பா வராது ஆம் ஆனா பாவ பண்றவங்கல்லா பாத்தா நல்லா இருக்காங்க எவ்ளவோ பாவம் பண்ற மாரி தெரிறாங்க ஆனா நல்லா இருக்றாங்க ம் ஒரு சில நேரெல்லா யாரயாது பாக்குபோது எப்டி இவங்க இவ்ளோ தூரோ வந்துருப்பாங்க என்னோட நாத் தனார் வந்து யூடியூப் சேனல் தா வச்சிருக்கா ஆனா அதுல நல்ல வருமான வரு நாலா ஒங்கள மொத இருந்து அதா சொல்ட்டு இருக்கே ஒரு நல்ல யூடியூப் சேனல் வச்சி நல்லா வீடியோ போட்டு அவுளுக்கு நல்ல காசு இப்ப பாத்தா இந்த ரெஸன் பண்றது அப்றோ வந்து எங்யாது போறது அவ அவ இருக்றது கோவில்பட்டில ஆனா இங்க இங்க வாரத்துல இங்க கோயம்புத்தூர்ல எதாது எக்ஸ்போ போட்டா ஒடனே வந்துருவா வந்து அத மெனக்கட்டு வீடியோ நா கேப்பே இந்த எதுக்கு நீ வந்து மெனக்கட்டு வீடியோ எடு க்னு அங்க இருந்து ஒரு ஆயர்வா ரெண்டாயிர்வா செலவு பண்ணி இங்க வந்து ஆட்டோக்னு அதுக்கிதுக்குனு குடுத்திட் இல்ல வியூஸ் போகு அதுக்காக நா வந்து வறே அப்டின்ற மாரி சொல்லுவா ஆனா அவுளுக்கு வந்து அதுல நல்ல லாப வருது நெறைய காசு அவுளுக்கு அதுல இருந்து கெடைக்குது அதனால தா அவ அதெல்லா பண்றா ஆனா அவள பாக்கும் போது எனக்கு ஆச்சிரியமா இருக்கு
ம்
ஒவ்வொன்னையு அவ பண்றது கைத்தொழில் அவ வந்து படி எடுத் படிச்சது எம் பி ஏ படிச்சிருக்கா ஆனா அவ படிச்சதுக்கு அவ வேலைக்கு போகாம இந்த மாரி அந்த ரெஸுனு வச்சி ஆட் பண்றது இப்ப எதோ த்ரீடி பிரிண்டர் புதுசா வாங்கிருக்காலாமா புது த்ரீடி பிரிண்டரு அத வச்சி நமக்கு என்னெல்லா வேணுமோ அதெல்லா பிரிண்ட் பண்ணி தர மாரி அதே மாரிதா இந்த டி ஐ ஒய் பெயிண்டிங்னு சொல்லிட்டு ஒன்னு பண்ணிட்ருந்தா அந்த கொழந்தைங்களுக்லா வந்து சார்கோல்ல வந்து மேல கலர் அடிச்சி கலர் அடிச்சி அந்த ஆட்ரு எடுத் திட்ருந்தா அப்ப அது அது பயங்கர பிராஃபிட் இப்ப மே மாச வேற எடுத் திருந்தாலா அதனால எல்லா கொழந்தைங்க இங்க வீட்ல இருக்குங்கல்லா அதனால அவங்க அம்மாங்கல்லா நெறைய நெறைய ஆட்ரு பேங்ளூர் அங்க இங்கனுட்டு இப்ப அந்த பிரிண்ட்ரு எத்தன எவ்ளோ ஆயிரமோ எனக்கு தெரில ஆனா அதயு ஆட்ரு பண்ணி வாங்கி அவ ஒரு மோட்டிவேட்டடா வந்து எல்லாத்தியு பண்ணிட்ருப்பா வீடியோ எடுத்து போட அவளோட இதுல எல்லா
ம்
ஆமா அதே மாரி இந்த சாரீ பிளீ பீட்டிங்கு இப்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு
ஆமா முன்னாடினா மேக்கப்னே என்னன்னு தெரியாது யாருமே இப்ப மேக்கப் இல்லாம யாரு வெளிய வரமாட்டிக்காங்க
ஆமா ஐயோ எங்க அத்தையோட எங்க அத்தையோட கல்யாணத்துலல்லா மேக்கப் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கவங்கதா தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எத்தனா எந்த வருஷனா ரெண்டாயிரத்தி எட்டுல ஐயோ அவுங்க மேக்கப்ப இப்ப எடுத்து பாத்தா என்னடா பண்ணி வெச்சிருக்கீங்க அப்படின்ற மாரி அந்த நெக்லஸ் அந்த ட்ரெஸ் அந்த டிசைன்ஸ் எல்லா பாத்தா ஆனா இப்ப பாருங்க அந்த லேயர் இந்த லேயர் அப்டி இப்டின் அதோட பிளவுஸுக்கு அந்த ஆரி ஒர்க்குக்கு எவ்ளோ தெரியுமா நா என்னோட கல்யாண ஆரிவொர்க் பிளவுஸே வந்து எட்டாயிரரூபாய்க் கொடுத்தே அதுவே கம்மியா அந்த கடைல சொல்றாங்க நீங்க ஒரு பன்னெண்டாயிரோ பதிமூணாயிரூவாய் போட்டீங்கன்னா நல்லா இருக்கு நா சொன்னே எனக்கு இந்த எட்டாயிரமே போது அப்டினு சொல்ட்டு எட்டாயிரமே எனக்கு மனசே கேட்கல ஆனா என்ன பண்ண அதுக்கு கம்மியா அவுங்க போட்டு தரனா நல்லாருக்க மாட்டேங்குது
ஆமா சிம்பிளா போட்டு தருவாங் கல்யாணத்துக்கு எப்டி அது போடுறது
ஆமா ம்
ஆனா பரவாயில்ல மாலுக்கு வெளிய எல்லா வித்துட்டுருந்தாங்க எல்லா கொஞ்சோ சீப் அண்ட் பெஸ்ட்டா இருந்துச்சு அ தம்பிக்கலா இந்த குட்டி சட்ட அதலா வாங்குனே அது ஒரு இரநூத்தம்பது ரூவா அப்டி கேட்டாங்க
ஆ
அந்த மார்னா இருந்துச்சு ம்
தாஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கு எல்லாமே திங்ஸ் எல்லா
அ அருணா ஸ்டோருக்குள்ளே போகல அது ஏற்கனயே மதுரைல போய் இருக்கமேன்ட்டு போவே இல்ல
ஆ ஏற்கனவே போ நாங்க சும்மாவாது அதுக்குள்ள போயி இருவருவா முப்போருவா நாப்பது ரூவாய்க்கெல்லா உக்காந்து பொறக்கிட்டு இருப்போ எல்லாத்தையு அதுல ஒரு ஒரு சந்தோஷோ எதோ சின்ன சின்னதா வாங்கிட்டு சென்னையில வாங்கிட்டு போறோ அப்டின்னா அது ஒரு சந்தோஷ என்னதா நம்மளு சிட்டியில இருந்தாலு நம்ம இருக்கிறது சிட்டி தா ஆனாலு அந்த சென்னையில இருந்து ஒரு நாலு ஜாமான வாங்கிட்டு போம்போது அது ஒரு சந்தோஷ
நா அப்டித்தா இவளுக்கு ரெண்டு இரநூத்தம்பது ருவான் ரெண்டு ட்ரெஸ்ஸு ன்னு எடுத்தே
ம் நாங்க போனாலே அங்க போயிருவோ அங்க ஒரு வெளிய ஒரு குட்டி குட்டி சமோசா எல்லா வித்துட்டு இருப்பாங்க அதல்லா வாங்கி சாப்ட்டுக்கிட்டு நல்லா ஜாலியா எதாவது செஞ்சுட்டு சுத்திட்டு இருப்போ யானா திரும்ப ட்ரெயின் ஏறி வீட்டுக்கு போறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒவ்வொரு ட்ரெயினுக்கு ஒவ்வொரு இடத்துக்கு போய் ஏறணுமா புரியவு புரியாது அந்த ஊர்ல இருக் கவுங்களுக்கு ஈஸியா புரியுது அவுங்க ஈஸியா எங்க சித் தில்லா சொல்லுவாங்க ஏய் வாங்கப்பா இந்த பக்கந்தாப்பா நா அதா கேப்பே சித்தி இங்க பிளாட்பார்ம் நம்பரு இல்ல போர்டும் இல்ல எப்டி கரெக்டா ஏறிங்க அப்டின்னு இந்த பக்கம் போறது இந்த பக்கம் போகு இந்த பக்க வரது இந்த பக்க போகு ஐயோ எங்களுக்குல்லா புரியல படிச்ச பிள்ளைங்க தானேப்ப புரியுப்பா இல்ல என்னோட படிப்பு இங்க யூஸ் ஆகல எனக்கு புரிய்ல அப்டின்னு சொல்லிட்ருப்பே ம் பயமா இருக்கு அந்த படங்கள் எல்லா அப்டி இருக்கு ஊர் அப்டி மோசோ அப்டி இப்டி சொல்லி சொல்லி எனக்கு ரொம்ப பயோ சென்னைனாலே எனக்கு பயோ ஆனா எங்க சித்தி சொல்லுவாங்க இது ரொம்ப நல்ல ஊரு எனக்கு ரொம்ப புடிக்கு அப்டீனுட்டு எல்லா ஓடிக்கிட்டே இருக்காங்களே அப்டினு ஆமா இங்க எல்லாரு ஓடிட்டே தா இருப்பாங்க அப்டின்னு அவங்கவுங்க அவுங்கவுங்க வேலய பாத்துட்டு ஓடிட்டே இருக்காங்க ஹலோ ஹலோ நா பேசுறது கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ